ஆ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குதுங்க ப்ரோ
ஆ சொல்லுங்க ப்ரோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்டீங்களா
ஆ நல்லாருக்கே ப்ரோ உங்களுடைய பொழுதுபோக்குன்னா ப்ரோ நீங்க இன்னா பண்ணுவீங்க இப்ப என்னது விளையாட் இப்ப ஏதாவது விளையாடுவீங்களா இல்ல கபடி கிபடி கிரிக்கெட் அந்த மாரி எதாவது விளையாடுறது இருக்கா என்டர்டைன்மெண்ட்க்கு
எ என்னுடைய பொழுதுபோக்கு வந்து கோழி வளர்ப்பு ப்ரோ ஒங்களுக்கு என்ன ப்ரோ
நானு கோழில்லா வளர்த்துருக்கே ப்ரோ நீங்க என்ன கோழி இந்த சண்டல்லா போடுமே அந்த மாரி கோழியா சண்ட கோழியா இது ஒரு சாதாவ நாட்டு கோழி ப்ரோ
நாங்க வந்து நாட்டு கோழி சீறா வளக்கறே ப்ரோ
நான் வளர்த்துக்கே ப்ரோ சண்டகோழி வளர்த்துருக்கே கத்திபட்டு வெட்டு அலையறங்னா
நாங்க வந்து நாட்டு கோழி தா ப்ரோ அப்பல்ல இருந்து வளக்குறோ சிறுவோட
கறி மட்டுந்தா போட்றதுக்காக வளக்குறது கறிக்காவு முட்டைக்காவு வளக்குறதில்ல அது வந்து தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு வீர விளையாட்டு ப்ரோ சண்ட கோழி
இப்பியு யாரு வழக்கற வி கறி போட மாட்டங்க ப்ரோ வளக்கணும்னு நெனைகிறவே வளப்பா கறி போடணும்னு நெனைக்கிறவே கறிப்போட்டு சாப்டுவா நா ஆனா கறி போட்டதுல்ல ப்ரோ
நெஜோங்களா நாங்க கறி போட்டு சாப்டுவோ அதே மாரி சண்ட கோழியானா கறி போட்டு சாப்ட மாட்டோ அத வந்து நாங்க இதுக்கு ட்ரைனிங் கொடுத்து சண்டக்குடுவே ப்ரோ
நா இது வரைக்கு சண்டைக்கெல்லா உட்டதில்ல ப்ரோ நா வந்து சண்ட கோழி இனிமேதா வழக்கலாணு இருக்கே
அத பத்தி சொல்ட்டுமா
ஆ சொல்லுங்கன்னா
சண்ட கோழின்றதுனா வந்து ப்ரோ அது வந்து நம்ம நாட்டு கோழி மாரியேதா அது வந்து அந்த நாட்டு கோழில இருந்து ஃபஸ்ட் நாட்டு கோழிதா உருவாச் ச்சுன் சொல்லுவாங்க திருவிட கோழி இருக்குல்ல அதுதா ஃபர்ஸ்ட் உருவானது அதுல வந்து தமிழர்க்கு நல்ல சண்ட போடுற திறமைக்கே கோழிய தேர்ந்து கண்டுபிடிச்சு செலக்ட்டிவ் ப்ரீடு பண்ணி உருவானது தா ப்ரோ இப்ப இருக்கற சண்ட கோலிங்களா
இந்த காட சண்ட எல்லா உட்றாங்கல்ல ப்ரோ அதெல்லாமே தெரிமே உங்களுக்கே
அதுவு ஒரு கலைதா ப்ரோ அது எப்படி இப்ப நம்ப அந்த ஆ எப்டி சொல்றது இப் இப்ப இது இருக்குல்ல ஜல்லிக்கட்டு மாடுக அந்த மேரி அது காளை அதே மாரி இந்த கோழிங்க சண்ட போர்றது சேவல் போர்னு சொல்லுவாங்க அதே மாரி அந்த காடை வந்து சண்ட போர்றது ஆ நம்ம கௌதாரி எங்க பக்கோ அத வந்து காடை போர்ன்னு சொல்லுவாங்க
செரி நாட்டு கோழி வளக்கத்தோட சண்ட கோழி வளக்கறதுல அதிகமா லாஸ் ஆவுன்ட்றாய்ங்களே கோழ்ல்ல அடிக்கடி நோய் வந்து செ திருமா கை கால் எத்துக்குமா அது ஏம் ப்ரோ
அதுன மார் நெறைய பிரச்சன இருக்கு ப்ரோ அதுக்கு வந்து ஹீட்டு தாங்காது மாத்ர மருந்தெல்லா அடிக்கடி குடுக்கணு நாட்டு கோழிக்கெல்லா அந்த மாரி தேவ இல்ல இயற்கையா வளரு இதுங்களுக்கு வந்து லோஸட்டானு ஒன்னு போடணு அது ரெண்டாவது எடத்துல ஃப் போன்ணு அடுத்து ஒரு ஒரு மாசத்துல எஃப் டூ போ எஃப் டூ இன்னொனு ஒண்ணு போட்ணு ஒரு ஊசி அப்புறமேட்டா மூணு மாஸ் சின்னத்துக்கு அப்பறோ ராணி கேட்டு போட்ணு அந்த மாரி நெறைய இன்ஜெக்ஷன் இருக்கு ப்ரோ அந்த பவர்லா அதிகம் ஆயிட்டா நீங்க சொல்ற மாரி கை கால் லா இழுத்திரும் ப்ரோ
ஏ இப்ப கோழி வளக்றீங்ளா ப்ரோ எம்ம கோழி வச்சிருக்கீங்க
எங்க்கிட்ட ஒரு முப்பது கோழி இருக்கு ப்ரோ எல்லாமே நல்ல நல்ல சண்ட கோழி இருக்கு நல்லா நல்ல அதாவது சண்ட கோழி நாட்டுக்கோழி மாரி சும்மா தே மேயிறது வச்சு அப்டியே இது பண்ண முடியாது ப்ரோ அதுக்குன்னு ஒரு நல்ல சண்ட போடக்கூடிய அப்பா அம்மா அதுங்கள எடுத்து அதுங்கள இனப்பெருக்கம் பண்ண வச்சு அதுங்களுடைய பு புள்ளைங்கள எடுத்து அதுங்கள வளத்து அதுங்கள சண்டைக்கு வுடணு ப்ரோ ஒரு கோழி உருவாவறதுக்கு எப்டியா இந்தாலு பாத்தீங்கன்னா நம்ம காசுக் வாங்கிரலா ரெண்டாயிரொ ரெண்டாயிரித்தைனுருவாய்க்கு ஆனா உருவாக்குறதுக்கு ஒரு வருஷ ஒன்றர வருஷ ஆயிடு ப்ரோ ஒரு நல்ல கோழி உருவாக்கணுனா ஒரு வருஷ ஆயிடு அதுவு சண்ட போட்டாதா உண்டு இல்லன்னா அத யாரு கண்டுக்க மாட்டாங்க நல்ல கோழி அப்பா அம்மா நல்லா சண்ட போட்டாலு புள்ளைங்க சண்ட போடுன் சொல்ல முடியாது சண்டையே போடாத அப்பா அம்மாவுக்கு நல்லா சண்ட போட்ற புள்ளைங்கலா இருக்கு அது மாரி தாம் ப்ரோ அத பண்ணு அதுக்கு ட்ரைனிங் கொடு அது மாரி நீச்சல் லா கத்து குடுக்கணு அது மேரி நெறைய இருக்கு
நீங்க சண்ட விட்டுருக்கீங்ளா ப்ரோ
ஆ நா சண்ட விட்ருக்கே ப்ரோ கவர்மெண்ட் டோர்னமெண்ட்ல சண்ட வுட்ருக்கே
இந்த ஏதோ இப்ப கடலூர் கிட்ட ஏதோ நடந்து சொன்னாங்களா அதுலயா ப்ரோ
கடலூர் கிட்ட வுட்டுருக்க தஞ்சாவூர்ல வுட்டுருக்க ரெண்டு மூணு கவர்மெண்ட் டோனர்மெண்ட்ல வுட்ருக்க ப்ரோ ஆனா எதுலியு ஜெய்ச்சது இல்ல ட்ரா பண்ணிருக்கே
ம் சேரி ப்ரோ சேரிங்க ப்ரோ நீங்க சொல்றது பாத்தா சண்டை கோழி வளர்க்கணுன்னு ஆவல் வருது ப்ரோ
அப்டிதா ப்ரோ அது நம்மளுடைய ஒரு கலை தான அது ஒரு தமிழர்களோட ஒரு கலை தான அது நம்ம வளக்குறது நமக்கு ஒரு எப்டி ஒரு மன நிம்மதியா இருக்கு வளத்தீங்கனா அதுங்க டப்பிங்லா பாத்தீங்கனா ஒரு இதுவா இருக்கு நம்ம வந்து கத்திக்கட்டு வளர்க்கக் கூடாது ப்ரோ அதே மாரி அது பாவம் ப்ரோ அதுங்க கால்ல கத்திய கட்டி வுட்டுருவாங்க ரெண்டு கோழி சண்ட போட்டுச்சினா ஒரு கோழி கம்ப்ளீட்டா செத்துரு அது நம்ப கெடையாது நம்ப சைட்ல கெடையாது கொங்கு மண்டல சைட்ல உண்டு ஆ அதே மேரி மதுர சைட்ல போனா செல சைட்ல ஏதோ இருக்கு போல இருக்கு கோயமுத்தூர் பெல்ட்டு அங்க இருக்கு எங்க ஊர் சைட்ல்லா பாத்தீங்கன்னா ஆ கத்தி கால்குழல்லா கெடையாது அது மாரி வெளி மாநிலங்கள்ல இருக்கு ஆந்த்ரா அது போல மாநிலங்கள்ள இருக்கு எங்க ஊர் சைடு ஃபுல்லாமே இந்த ஆ வெத்து கால்தா ப்ரோ வெறும் கால்லால சண்ட போடுறதுங்கதா
ஆ ஆ ஆ நா அப்பிட்லா எது வளக்கல ப்ரோ நாட்டு கோழி மட் தா வளக்கற அதில்தா குஞ்ச் எடுத்து ஏதாச் சண்ட கோழி வளகுறவுங்க கேட்டா அதுக்கு குடுப்பே ஒம்போது முட்ட பொரிக்கும் ப்ரோ கரெக்டா வளத்த புள்ளைக்கு பாத்துக்குவோ
ஓ பரவால்ல ப்ரோ இங்க சண்ட கோழியா மாத்துரு புடுச்சி பாத்துக்குனு அதுக்கு எதுக்கு நாட்டுக்கோழி
நாட்டு கோழி பாத்துக்கிற அளவு சண்ட கோழி பாத்துக்காது ப்ரோ சண்ட கோழி பாத்துக்கலா இந்த ஒரு நாட் ட்டு கோழி வந்து நல்ல ஆக்டிவா வச்சுக்வாங்க மூஞ்செல்லா
ஓகே ப்ரோ ஓகே எங்க நாங்க அந்த மேரி நாட்டுக்கோழி வளக்கறது இல்ல அது வளர்க்கலா சிலர் வளர்க்குறாங்கதா அது க்ராஸு க்ராஸ் வந்துரு ப்ரோ அந்த மாரி வளத்தா இப்ப நாட்டு போட்றனா அதுல அந்த சேவல் வந்து சண்ட கோழிய மெதிச்சிரு அதுக்கப்புற அது எத்தின் தடவ அடுத்து போற்ற முட்ட எல்லா ஃபுல்லா அந்த இதெல்லா வேஸ்ட்டா போய்டு இது கிராஸா வந்துருச்சுனா அப்புற நம்ம எங்கே எடுத்துன் போய் வுட்டனா நாட்டு கோழி வந்து சண்ட போடு ஆனா அதுங்க சண்ட எப்டினா ஒரு வட்டத்துள்ள போடாது அதுங் நம்ம பெரிய ஒடத்துல ஓடி ஓடி சண்ட போட்டு எறக்கி எறக்கி சண்ட போடு அதுங்க சண்ட மெத்தடு வேற ஆனா சண்ட கோழி அப்டி இல்ல ஒரே எடத்துல நின்னு சண்ட போடுங்க அது அந்த வட்டத்த வுட்டு ஓட்னாலே அவுட்டு தோத்துட்டதா அர்த்தோ அதனால அந்த மாரி கிராஸ் ஃபிரீட் ஆச்சின்னா பேரு கெட்ரு அது மேரி அந்த சண்டகோழி பொருத் இது வரைக்கு அடி வாங்கி தோத்தாலு அது ஒரு பெரிய விஷியமா அதா அந்தோட ஒரு பெரிய இதுவா எடுத்துப்பாங்க ப்ரோ ஆனா ல அது வளக்க மாட்டாங்க சிலர் இன்கிபேட்டர் வச்சி பிரிப்பாங்க இன்கு பேட்டர்
இன்கி பேட்டர் வச்சு போச்சாதா கொஞ்சம் எல்லா ஒ வழங்கா இருக்க மாட்டின்னு சொல்ட்டாங்களே ப்ரோ கை கால் ஏத்துக்குதா
அது ஆமா ப்ரோ அந்த ஹீட்டு கரெக்டா மெயின்டெனன்ஸ் ஆக மாட்டீங்க செல இன்கு பேட்டர்ல ஆட்டோ செமி ஆட்டோல்லாம் சொல்றாங்களே தவிர அந்த ஹீட்டு கரெக்ட் ஆ மெயின்டினா அது இதனால கோழி வந்து ஊனமா பொறக்கு அதேமாறி அந்த முட்டைய திருப்பி உட்றதையு இருக்கு நம்ம கோழிங்க கிட்ட வச்சி பாத்திங்களே திருப்பி திருப்பி உடுங்க ஆனா இன்கி பேட்டர்ல நம்ம கரெக்ட்டா ஒரு நாளைக்கு ரெண் மூணு தடவ நாலு தடவ அந்தமாறி கரெக்டா திருப்பணு அது திருப்பாத வுட்டால அந்தமாறி ஃபால்ட் ஆயிடு நரம்பு பால்ட் ஆயிடுமா குறிக்குள்ள கூட அந்த மாறி எங்களுக்கு ஆயிருக்கு ப்ரோ நரம்பு ஃபுல்லாயி சுகம் வளரக்குள்ளே ஃபுல்லா நரம்பு ஃபால்ட்டாகி எறந்து போய்டு நரம்பு இழுத்து இழுத்து செத்துரு அதனால கோழிகிட்ட வைக்கிறதுதா பெஸ்ட்டு இன்கிபேட்ர விட
அதா அதா கோழிதா கரெக்டா திருப்பி விட்டு எல்லா பாத்துக்கு கரெக்டா ஒருன்னு கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நா திருப்பிகினே இருக்கு முட்டைய அது மாரி திருப்பிகிட்டு குட்த்தானா குஞ்சிலா நல்லா பொரிக்கு
ஆமா ப்ரோ ஆமா நாங்க கோழிகிட்டதாம் ப்ரோ உண்ணாலு வெப்போ எப்பியாச்சு ஒருதட வச்சா உப் கோழிக
நாங்க அத மார்தா வாத்து குஞ்சி வெச்சோ கோழிகிட்ட
வாத்து குஞ்சா வளகுறீங்க பரவால்லியே ப்ரோ அது எவ்ளோ அது எத்தினி வளகுறீங்க
அது ஒரு ஒன்னே ஒன்னுதா இப்பதிக்கி இருக்கு ஒரு நாலஞ்சு போச்சுதே அது ரெண்டு மூனு பல் சீக்க முல்ல நேத்து போய் வித்துட்டோ ஒனே ஒன்தா இருக்கு
ஓஹோ வாத்து இருந்தா ஒரு கழிவுகள கூட சாப்பு ப்ரோ ஆனா வாத்து இருந்தா நோய் இல்லா வருன் சொல்லுவாங்களே கோழிங்கிளுக்கு
ஆமாம் ப்ரோ தனியா ஆமா ஆமா தனியா வெச்சிக்கிணு அது இல்லாட்டி அது வாத்து குளிச்சுட்டு போனத் தண்ணி எல்லா கோழி குடிக்கு இல்ல கோழிக்கித் தண்ணி வெச்சிருக்கத்தல புல்லத்தி வந்து குளிச்சிட்டு போய்டு வாத்து அது மாரி குளிச்சுட்டு போகுள்ள தண்ணிய வந்து கோழி குடிச்சின்னா அதோட எச் ச்சலா அந்த தண்ணில கலந்துருக்குல்ல அது வந்து கோழிக்கு ஃபால்ட்டாகிடு
ஆம் ப்ரோ அதுவு அதுங்களோட இது ஃபால்ட்டாகிருந்தா அதே மாதிரி கோழிங்ளுக்கு தண்ணிதாம் முக்கியமே தண்ணி நல்லத் தண்ணியா இருந்தாதா அதுங்க இந்தந்த நோயு வராம இருக்கு நீங்க சொல்ற மேரி வாத்துலா குளிச்சிட்டு அந்த மேரி எச்சத்தப் போட்
ம் ம் ம் அலத வாத்து தனியாதாம் ப்ரோ வளகறாங் கோழிக்கூடு உரத்துல அது கூண்லேதாம் மு வெச்சருப்பே அதுகே அது கூண்லே எல்லாத்திமே வெச்சுருவோ
ம் இதோட செலரு ஒன்னாவே வளப்பாங்க அது ஒன்னா வளந்தாலு இந்தப் பிரச்சனலா வரு
செலரு ஒன்னா வளக்கறாங்கனாம் பெரிய எடத்துல வளப்பாங்க வாத்து கொஞ்ச தூரமா போய் மேஞ்சிட்டு வரு அந்த மாரி வளக்கற எடத் அதுல கொஞ்சோ நோய் வரது கொஞ்சோ கம்மியாகு
சேரிங்க ப்ரோ அப்றோ வேற என்ன கோழி என்னென்ன கோ எத்தினி என்னன்ன கோழி வச்சிருக்கீங்க சேவலு எத்தினி வச்சிருக்கீங்க பெட்ட கோழி எத்தினி வச்சுருக்கீங்க
சேவல் நாட்டு சேவல்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இருக்கு ப்ரோ
ஆ எத்தினி சேவலுக்கு ஒரு ஃபொட்டோ கோ எத்தனி பொட்ட கோழி விடுங்க
ப்ரோ நா ஆ அப்டிலா இல்ல இந்த ஒரு ஷேவ வந்து சேவலோட தெறமைய் பொறுத்தா எந்த சேவல் வந்துத் இதுல ராஜா மார் இருக்குதா அது எல்லா பொட்டு கோழி மிதிக்கு இதுல பொடிக்கி இத்தன சேவல்ன்னு கணக்கில்ல ஒரு சேவ வந் தே எத்தன பொட்ட கோழி வேணா மேய்க்கணு எது யாரப்போ ஜெயிக்கிதோ ஜெய்க்கிறத பொற் த்து தரமா இருக்குற சேவ கோழி வந்து நறையா பொட்டைய மிதிக்கு ஏழ் எட்டு பொட்டைய மிதிக்கு
ஆனா அந்த மாரி மிதுச்சுனப் கொழந்தைங் குஞ்சிங்க ஒழுங்கா வராது ப்ரோ ஒரு கோழிம் அதிகபச்சமா ஒரு மூணு பொட்ட கோழிக்கி ஒரு சேவல் போலா